அ வணக்கம் தோழி சாப்ட்டாச்சா
நீங்ளா
அ நல்லார்க்கே நீங்க எப்ருக்கீங்க
நல்லாருக்கே
அப்புரொ இப்பதா ஃப்ரெண்டு கிட்டலா பேசிட்டு ஒக்கார்றோ உரே ஞாபுகொ ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல்ல பேஸ்னது படிச்ச ஞாபுகலா அப்டியே எ மைண்டுக்குள்ள அப்டியே போய்ட்டே இருக்கு இப்ப நம்ப்ளு அந்த மந்தட் டாப்பிக் பத்தியே பேசிற்லாமா
பேஸ்லா
பள்ளி பருவும் த்துல வந்து பாத்தீங்ன்னா ச்சுக்கோங்கே அப்பலாபு சைக்கிள்ல தா போவோ நாங்களா அந்த சைக்கிள்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து ஒன்னா பூமோது ஹேப்பியா இருக்கு அந்த ம அல வர டைம்ல இன்னு ரொம்ப ஹேப்பியா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேர்ந்து ஓரம ஒதுங்கி நிக்கறது அப்பரொ கரெக்டான் டைம்ல நம்ம என்னஸ்ல்வோ நெ அந்த டைமு களம்புறே நீங்ளு களம்புறீங் எல்லாரு சேந்து நாலஞ் ஜிபே சேந்து சைக்கிள்ல போவோ ஸ்கூலுக்குல்லா அப்ரொ அங்க எப்பவ்மே அப்பல்லா லன்சு பீரியட்ல்லா எப்டி இருக்குன்னா பதின் வெச்சிக்கோ மர்த்துக்கட்லதா கொந்து சாப்புர்ற மாரி இருக்குல்ல இப்பல்லா இப் இப்ப நம்பப இங்க பசங்கலா படிக்கு பத்தீல க்ளேஸ் ரூம்லே சாப்புர்றமே இருக்கு அப்டி எல்லாரு ஒக்காந்து ரவுண்டா அ ஒக்காந்து சாப்புடுமோது அதோட இதே ஹேப்பியா இருக்க எல்லா ஷேர் பண்ணி சிருச்சி அதோட இதே ஹேப்பியா இருக்கு உங்ளுக்கு ஏதாச்சு ஞாபுக இருக்கா பள்ளி பருவத்துல மறக்
ஒ ஆமாங் தோழி நிச்சயமாக நம்ம ஸ்கூல் போகயில நாங்கல்லா எப்புடினா நாங்க நடந்து போவோ ஸ்கூலுக்கு நாங்க கொஞ்ச தூர போகணு அப்ப நாங்க எல்லாரு நடந்து போவோ நம்மள்ட்ட இருக்க ஒர்ருபா ரெண்ருபா இ இத வெச்சி ஒரு சின்ன ஜாக்லேட் இந்த மாயி வாங்கி சாப் க்கு போகயில இன்னு சந்தோசமா இருக்கா நம்ம சாப்புர்றதென்னு மோ அந்த ஒருபா ஜாக்லேட் தா ஆனா எல்லாரு கூடயு நடந்து ஜாலியா பேஸ்ட்டு போயில தின்னு சந்தோஸ்மா இருக்கு அதமே எக்ஸாம் டைம் வந்தாலு இல்ல நம்ம நம்மளுக்கு பேர்டே வந்தாலோ நம்ம ஃப்ரெண்ஸ் இருக்காங்ள அவுங்க அந்த மேரி தா நம்மளுக்கு ஒரு சின்ன ஹிஃப்ட்டு தா பண்ணுவாங்க அத வாங்கிக்கிறிதுல்யு அவளோ ஒரு சந்தோசொ சும்மா ஒரு அஞ்சுர்வா கேக் வாங்கி நம்ம அத கட் பண்ணி அத சாப்டுவோம்ல செலிபிரேட் பண்ணுவோம்ல அதுலே இன்னு ரொம்ப அதிஹோ அந்த சந்தோசோ
ஆமா ஆமா ஆமா அந்த பஞ்சு முட்டய ஒரு அ தாத்தா வருவாரு சீ இல்லயா மோத்ரொ அது மேர்லா இங் கட்டி வெள்ளாடுவோ எ கெய்ல வாச்சு வாச்சு அப்புலா வாச்சு வாங்க கூடம் கிட்டு மணி இருக்காது அப்ப வாஜ் சி வாச்சு வாச்சு இருக்கு பருமோத்ருகு ரொம் நைட்டு வரிக்கு நா வெச்சுட்ருப்பே அத வெச்சி எப்டி சாப்பு து அதல்லா இப்லா இங்க பாக்க கூட முடியாது அதோட இதே வேறதா இல்ல நைன்டிஸ் கிட்ஸோடதின்னு ஒரு தனி அனும்போவுந்தா
ஆமாமா கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அனுபுச்ச ச நம்ம அனுபவிச்ச சந்தோச நம்ம ஃப நம்ம பசங்க அனுபவிக்கில
ம் ம்
ம் நெறயா அந்த ஸ்கூல் மதியோ லஜி தேத்துல போயி அங்க வெயில கடை போட்ருப்பாங்க அது வாங்கி சாப்புறது நம்ம சாப்பாடு கொண்டு போகலனாலு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த நமக்கு ஷேர் பண்ணி நம்ம சாப்டுற சந்தோஷமே இப்ப இல்ல
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
நம்ம நம்ம நம்ம பசங்களுக்கு நம்ம சமைச்சு குடுத்துவுட்றதே அடுத்துவுங்க வாங்கி சாப்புடக் கூடாதுங்குற ஒரு ரூல்ஸே இப்ப கொண்டு வந்துட்டாங்க அவுங்கவுங்க சாப்பாடுதா அவுங்கவுங்க கொண்டு சாப்டணு அப்டின்னு சொல்லிட்டு அந்த டயத் துல்லா அப்டிலா இல்ல நம்ம அதே மாரி சத்துணவு வாங்கி சாப்டுவோ
இப்ப அந்த சத்துணவு எங்க நம்ம எல்லாருந்தா பிரைவேட்லய சேத்து வுட்டு எல்லா பசங்களு நம் நம்ம காலையிலயே எந்துருச்சு சமைச்சு நம்ம குடுத்து வுட்டு நம்மளே எல்லா பண்ண வேண்டியதா இருக்குது
கண்டிப்பா நாங்களா மருத் மரத்துக்கடியிலயே பொண்ணுங்க கிட்ட சொன்னா கூட ஆனா மரத்துக்கடியிலயே உக்காந்து சாப்டது இல்ல அப்பறோ எப்டி இருக்கு மழ சாப்டும் போதே மழ வரும நாம்மளு அப்டியே ஒக்காந்து சாப் ப்டுவோ பரவாயில்ல கொஞ்ச லேஸ் சாதார்ண மழ வருது இன்னு வேகமா வரட்டு வந்ததுக்கு அப்பறோ எந்திரிக் கில்லர் தட்ட இப்டி ஒக்காருவோ அப்பறோ ஒதுங்குவோ அந்த ரிதே ஒரு மழ வந்தாலே அப்டியே ஹாப்பி த்தியா இருக்கு அந்த ஸ்கூல் டைம்ல
ஆமா அதுவு நம்ம பள்ளி பருவத்துல நம்மளுக்கு சைக்கிள் தந்துட்டாங்கன்னா எதோ பெரிய ஒரு கார் வாங்குன சந்தோஷோ நம்மளுக்கு ந்த அந்த சைக்கிள் வாங்கிட்டு போயி வீட்டுல குடுத்து நம்ம அந்த சைக்கிள்ல வாறதே ஒரு சந்தோஷந்தா
ஹு ம் கண்டிப்பா அத என்ன சொல்றது எல்லாரு வந்து கிளாஸ் ரூம் பாத்தீங்களா ஆ அப்பல்லா நெறையா பேரு இருப்பாங்க நெறைய பேர் ஒரே கிளாஸ்ல இருப்பனாங்க அதுவே ஒரு கும்பலா ஒக்காந்துட்டு கிளாஸ் நடந்துட்ருக்கும் போது நாங்க ஒரு கதைய பேசி சிரிச்சுட்டு இருப்போ சிரிச்சு சிரிச்சு மிஸ்கிட்ட மாட்டிக்கிவோ மிஸு கிட்ட என்ன மிஸ் இல்ல டவுட்னு சொன்னாங்க மேம் அப்டி என்ன டவுட்டு இல்ல மேம் இப்டி இப்டின்னு சொல்லி மாத்தி சமாளிப்போ சமூத்தில உன்னாலதா உன்னாலதா அப்ப பிரெண்ட்ஸுங்களுமே கோச்சுக்க மாட்டாங்க இன்ன வரைக்குமே நமக்கு கிட்ட தட் இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது ஆ அதோடு இத ஹாப்பியா மிஸு போனதுக்கு அப்புடி விழுந்து விழுந்து விழுந்து சிரிப்போ நம்ப இது ட்ராமா இதெல்லா திஸ் இது நடந்துச்சுன்னா ஸ்கூல்ல ஒடனே இதா சாக்குன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிடுவோ தா இண்டிபெண்டன்ஸ் டே இப்ப இந்த அனுவல் டே வரும் போதுல்லா இதா சாக்குன்னு சொல்லு டீ நம்ம மேல டான்சுல சேந்துருக் க்க மேம் நா இதுல சேந்துருக்கே மேம் சொல்லி எஸ்கேப் ஆயிடுவோ அப்ப பீட்டி மேம்லா கெஞ்சவோ மேம் பீரியடு மட்டு குடுத்துறாதீங்க மேம் ப்ளீஸ் மேம் டெஸ்ட் ஸ்ட் இருக்கு மேம் பீரியட் மட்டு மிஸ்கு குடுத்துறாதீங்க அப்டின்னு கெஞ்சி பீட்டி மிஸ் வந்து இல்ல மேம் பீட்டி பீரிடு தா பீட்டி தா நடக்கணு அப்டியே கம்முன்னு போவாங்க அந்த மேக்ஸ் மிஸ்ஸெல்லா அப்பாடா பீட்டி மிஸ் காப்பாத்திட்டாங்க இந்த மாரி ஒரு இது சந்தோஷமா இருக்கு இப்பல்லா சைக்கிள் இப்ப யாருமே அதிகமா போறதுல்ல அப்பல்லா நம்ப சைக்கிள் தா நடந்து போறது தா தாஸ்தி இருக்கும் நடந்துப்ப பேசிட்டே போறது வர்றது அந் அந்த ஒரு இதே வேறமா இருக்குல்ல அது வெளையாடும் வெளையாட்டுப் பொருள் கூட அதான் ஆனா வெளாட்டு பொருளு அஞ்சாங்கல்லு அந்த மாரிதா வெளையாடுவோ இந்த பள்ளி பருவத்துல கூட இல்லல்
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்க கூறியது அவ்ளோவு கரெக்டு அதே மாரிதா எக்ஸாம் டைம் வந்துச்சுனாலு அப்புடிதா நம்ம நம்ம நம்ம ஃப்ரெண்ட்ஸு துகளுக்கு நம்ம பென்சில் பென்னு இது வாங்கி குடுக்குறது அவுங்க நம்மளுக்கு வாங்கித் தர்றது ஆல்த பெஸ்ட் சொல்றது அப்போ வந்து எப்டின்னா அந்த எக்ஸாம் முடிய போற டயத்துல ஏய் எல்லாரு வீட்டுக்கு வாங்கடி போயிட்டு வரலா ன்ட்டு எல்லார ஃப்ரெண்டும் எல்லார் வீட்டுக்கும் ஒரு ஒரு நாள் நாங்க போயிட்டு வருவோம் மதியயசுன்னு ஒருத்தவங்க வீட்டுக்குஈவினிங் ஒருத்தவங்க வீட்டுக்கு எல்லார வீடயும் போய் பாத்துட்டு அங்கேதா தருவாங்க வாங் சாப்பிட்டுட்டு அப்டி ஜாலியா பிரெண்ட்ஸ் கூட சுத்திட்டு அதுக்கப்புறம் தான் லீவு வர போது எக்ஸாம்க்கு முன்னாடி லீவ் ங்கல்ல அப்ப யோ லீவ் வர போகுதே அப்டின்னு சொல்லி எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வந்து ஜாலியா என்ஜாய்ப்போம் எக்ஸாம் முடிச்சுட்டு வரகுள்ள எல்லாருக்கும் ஒரே அழுக பிரிய போறமே
அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்பர் தாங்கடினு சொல்லி வாங்கி பேசுது அதலேயும் ஒரு சந்தோஷம் இருக்கு அந்த அந்த மாரி நம்ம நம்ம ப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிய போகில அதை விட ரொம்ப கவலை ஐயோ பிரியபறமே அப்டின்னு சொல்லிட்டு
அந்தந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் டைம்ல முன்னாடி வச்சிருப்ப அந்த கடை ஒரு நாள் அந்த ஷாப் லீவ் இருந்தா கூட ஐயோ என்னாச்சு அந்த பாட்டிக்கு அந்த பாட்டி வேற லீவ் விட்டுட்டாங்களே இதுவா வாங்க முடியாது மாங்காய்ல இருந்து அந்த நெல்லிக்காய் இருந்து எதுமே வாங்க முடியாதே இன்னைக்கு இல்ல அந்த கெலக்கான்னு சொல்லுவாங்க எங்க ஊர் சைடு எல்லாம் அதெல்லாம் வப்பாங்க இ இப்பெல்லாம் அந்த பசங்களுக்கு என்ன கூட தெரியாது இலந்த வடை அந்த மாதிரிலாம் விப்பாங்க இப்பல்லாம் இலந்த வட காய் அதோட எல்லாம் விப்பாங்க பழம் பழம் இருக்கும்ல்ல ஆனா இப்பல்லாம் இப்பல்லாம் அதுலாம் என் பசங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது அப்டிலாம் இருக்குமா நீங்க எ்ளோ ஜோாலியா இருந்தீங்க நடந்து ஜாலியா போவோம் ஸ்கூலுக்கு போவோம் வேக வேகமா நட நடப்போம் வரும்போ மெதுவா நடந்து வரும் பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அப்டி நடந்து வருவோம்
ஆமா நம்ம நம்ம நடந்து வரைல யாரோட மரமாவது கொய்யாமரம் இருந்தாலும் அதை வாங்கி பறிச்சு சாப்பிட்டுகிட்டு நார்த்த மரம் இருந்தா அத பரிச்சு சாப்பிட்டுகிட்டு எவ்ளோ ஜாலியா நடக்கற ங்கிற ஒரு ஃபீல் இருக்காது இல்ல அது ஒரு சந்தோஷமா தான் இருக்கும ஒளிஞ்சு நம்ம நடந்து போரமேங்ர ஒரு ஃபீல் இருக்காது நடக்கணுமா அப்பாடி ஃபிரண்ட்ஸ் கூட ஜாலியா நடந்து ஓடிலாம் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தோஷம் தான் நம்ம மனசுக்குள்ள இருக்கும் அந்த அதே மாதிரி ஃபிரி பஸ் பஸ் பாஸ் கொடுத்து போ போமா இன்னும் அதவிட சந்தோஷம் நம்ம மட்டும் ஃப்ரீயா போறோம் பரவாயில்ல அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் அதே போல ஸ்கூல் கிளம்பைலயும் லேட் ஆயிருச்சு சொல்லிட்டு ஒரு தலை பின்னிட்டு தல பின்னாம பின்னிக்கிட்டே ஓடுவோம் அப்பதான் அந்த சந்தோஷம்லாம் இப்ப நினைச்சாலும் இப்ப ஸ்கூல் போற பிள்ளைங்கல பாத்து நான் அதை நினைச்சு ஏங்குவேன்
ல்லாம் அப்டிதான போன சொல்லிட்டு இப்ப அந்த ஆசைகள் வருது இன்னு என் ஃபிரண்ட்ஸ் ட்ட காண்டாக்ட் வச்சுட்டு தஜ
இப்ப வந்து ஒரு சுமையாவே இருக்காது நம்ம ஒரு சந்தோஷத்துலேயே போயிட்டு வர மாதிரி இருக்கு ந ந எல்லாத்துக்கும் நம்ம நீங்க சொன்ன மாரி நடப்போம் நடக்கறதுனால அது ஒரு ஹாப்பியா தான் நம்ம ந னைச்சு இருந்துருப்போம் இல்ல எல்லாத்துக்குமே நம்ம நடந்துதான் போவோம் ஏதோ ஒரு ப டூ வீலர் எடுக்கிறதோ எதுமே கிடையாது எல்லா ஒரு பஸ் ஸ்டாண்ட் எல்லாத்துக்கும் போறதும் ந இப்ப இருக்க பசங்களாம் வந்து நடக்கறாங்க இருந்தாலும் நம்ம நடந்த அளவுக்கு இல்ல எல்லா விஷயத்திலுமே அந்த ஒரு ஒரு அது நாங்க ஒரு அதுவே நாங்க கஷ்டத்து இருந்தாலும் ஒரு சந்தோஷமா போன மாதிரி இருக்குதுல்ல அப்பியா நம்ம இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது நம்மளுக்கு அது வரும்போது இலையெல்லாம் பிச்சுட்டு வரு எலை பூவு அந்த வீில இருந்து பிச்சுட்டு வந்த அந்த பூ அடுத் னாள் வச்சுக்கிறதுக்கு பூவு எடுத்துட்டு வருவோம் நம்ப நடந்து வருவோம் திரிடுட்டு வருவோம் பூவு அவங்க தோட்டத்தில இருந்து எடுத்துட்டு வந்து மா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது வச்சுட்டு போனணும் அப்ப டிசம்பர் பூல ரொம்ப ஃபேமஸு அப்ப டிசம்பர் டைம்ல அங்க பிச்சுட்டு வந்தோமோ நாளைக்கு வச்சுக்கிறதுக்கு தெரியாம வச்சுட்டு போணு அப்டின்னுல்லா சொல்லிட்டுப்போவ அவங்களுக்கு தெரியாம வச்சுட்டு போணுனு சொல்லிட் ட்டு அதோட இதே ஹாப்பியே வேறதா
ஆமா ஆமா தோழ அதே போல நம்ம அப்ப பாத்துட்டீங்கன்னா நம்ம படிக்கையில வந்து நம்மளுக்கு எந்த டீச்சர்ஸ் அதிகமா பிடிக்குதோ அவங்க சப்ஜெக்ட் தா அதிகமா கவனொ செலுத்தி அதிகமா படிச்சு அதிக மார்க் வாங்குவோ ஒரு சில டீச்சர்ஸ் நம்மள அடிச்சுடாங்கன்னா அந்த டீச்சர் எனக்கு பிடிக்காது நம்மயே படிக் க அது நம்மளுக்காக படிக்கும்னு நினைக்க மாட்டோ டீச்சர்ஸ புடிக்கல அதுக்காக அத படிக்கல அப்டின்னு இப்போ
கண்டிப்பா கண்டிப்பா தோழி
அதா என்ன சொல்றது அது அது நெனச்சாவே இப்ப கூட சந்தோஷமா ச்சா நம்ம அப்டி பண்ணோல அப்டி எல்லா போய் வெளையாண்டு இருக்குல்ல வரும்போது அப்டியே அங்க மணல் கிட்ட போய் வெளையாடுவோ வீடு கட்டிட்டு இருப்பாங்க அது மணர் மேலா ஏறி வந்து விழுவோ அது ஒரு இதே ஒரு அ பத்து மிஷோ மணல் மேலே ஏறி உக்காந்து அத வெளையாண்டு சரி சரிக்க விட்டுட்டு தா வருவ நானு இப்பல்லா அந்த நெனச்சாவே அந்த ஒரு வெளாட்டே ஏவு அந்த அது கண் எல்லாத்துக்கு ஒரு வெளையாட்டுத்தனமா நம்ம பண்ணது இப் இப்ப நெனச்சா கூட அது ஹாப்பியா இருக்
ஆமா ஆமா அதே போல அந்த பள்ளி பருவத்துல நம்ம என்னன்னா நம்ம ஸ்கூல் கொண்டு போற பேக்கா இருக்கட்டு எதா இருக்கட்டு ந ம்ம அக்கா யூஸ் பண்ணது நம்ம அண்ணா யூஸ் பண்ணது அந்த பேக் தா நம்ளுக்கு குடுப்பாங்க அததா கொண்டு போ நா ஒத்தையா அப்டிதா பஸ்ல ஏறி ஏறையில எறங்கயிலான்னு எனக்கு சரியா ஞாபகோ இல்ல எறங்கிட்டு இரு கையிலே அந்த பேக் தறந்து அப்டியே விழுந்துடுச்சு பஸ்ட எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல அதுக்கப்புற அந்த பேக் எடுத்துட்டு அப்டியே புடிச்சிட்டு ஸ்கூல் போனே அந்த மாரி நம்ம பள்ளி பருவத்துல வந்து அந்த மாரி பேக்கு எல்லாமே கொண்டு போனோ இப்போ என்னன்னா இப்ப ஒரு மா ச ரெண்டு மாச நம்ம பிள்ளைங்க அந்த பேக் கொண்டு போதில்ல அம்மா இது பழசாயிடுச்சு புதுசா வாங்கித்தாங்க அப்டின்னு சொல்லி கேக்குறாங்க நம்மகிட்ட
கண்டிப்பா தோழி நம்ப இப்ப வந்து பள்ளி பருவத்துல இருந்து ஷேர் பண்ணது ரொம்போவு சந்தோஷமா இருந்தது தோழி பல நினவுகள ஞாபகப்படுத்தின மாரி இருக்கு சந்தோஷ தோழி இதோடையே நம்பளோட ஒரைய முடிச்சுக்கலா
அ ச் நன்றி தோழி வணக்கோ